ஹலோ ஆ கேக்குது உங்களுக்கு கிளியரா கேக் கிதா
ஆ கேக்குது சிஸ்டர் கேக்குது
வணக்கோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
டர் நீங்க
உம் நா நல்லா இருக்கே கொழந்தைகளு நல்லா இருக்காங்க எல்லாரு நல்லா இருக்கோ
ஆ, இங்கியு எல்லாரு நல்லா இருக்காங்க ஆ சாப்பிட்டீங்களா சிஸ்டர்
ஆ சாப்பிட்டேம்மா இப்பதா சாப்ட்டுட்டு செர் பாபாவ இப்பதா தூங்க வச்சு செரி உங்கள்ட்ட பேசு வந்த நீங்க
சேரி சேரி ஆஹ் இன்னிக்கி சாப்ட்டாச்சு சி சரிங்க இங்க இன்னிக்கி முகூர்த்தோ இல்ல நறையா அதனால ஒரு பங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தோ அஹ் அம்மா சிஸ் சர் அதனால அங்கே சாப்ட்டாச்சு ஒரு அ ரிசப்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தோ அதனால அங்கே சாப்ட்டாச்சு
ஓ சூப்பர் சிஸ்டர் சூப்
ஆஹ் அஹ் இன்னிக்கி ஃபுல்லா ஆமாமா ஆமா ஆஹ் எப் எப்பயாச்சு போவோ எப்பயாச்சு நா போவே ரொம்ப போமாட்டே எப்பயாச்சு போவே யாராச்சு தெரிஞ்சவாங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அந்த மாதிரினா போவே அஹ் நீங்க நீங்க போவீங்கல்ல
ஆஹ் நானு போவே நானு இந்த மாதரி ரொம்ப சொந்தக்காரங்க கல்யாணோ அந்த மாதிரிதா போ முடியு மத்தப்படி வெளியில வந்து த்து கணவருக்கு தெரிஞ்சவங்க யாரு இந்த ஊருக்கு வந்துட்டு யாரு பழக்கல்லமா சொன்னா போறதுக்கு ரெடி சொன்னா போறதுக்கு ரெடி ஏனா எனக்கு கல்யணோ சாப் பண்ணா ரொம்ப புடிக்கு
ஆமா அது நல்லா இருக்குமே என்ன இருந்தாலு கல்யாண சாப்பாடு கல்யாண சாப்பாடுதா ஆ ஆஹ்
இட்லிக்கு ஒரு இட்லி சம்பாார் பண்ணுவாங்க பாரு அதெல்லா அம்மா அடிச்சுக்கவே முடியாது நா வந்துட்டு அதுக்கெல்லா அட் இம்ம அ கெடைக்க மாட்டிது சைவசா எனக்கு வந்து நான்வெஜ் இத விட சைவ சாப்பாடுணா ரொம்ப புடிக்கு
அதுதா திருப்தியா சாப்டவு முடியு அசைவோம் வந்து கொஞ்சோ தா சாப்புட முடியு
இப்போ வந்துட்டு எங்-எங்க வீட்டுல வந்துட்டு இப்போ நா வந்துட்டு நான்வெஜ் தா அதிகம் செய்வாங்க ஆஹ் வெஜ் வ வெஜ் செய்வாங்க பட் ஆனா நம்மள மாரி இந்த எல விரிச்சு சாப்புடுவோல அந்த சாப்பாட்ல இங்க சாப்புட மா இவுங்க சாப்புட மாட்டாங்க இந்த மாதிரிலா எங்க அம்மா எங்க அம்மா வீட் ல்லாம் வந்துட்டு இந்த ஆவணி ல்லா வந்துட்டு ட்டு வெரத இருந்து ஆவணி விரத எல்லா சாப்பாடு செய்வாங்க வகை வகையா கூட்டு பொரியல் வெ
ஆமா ஒரு நாலஞ்சு கூட்டு வெப்பாங்க நாலஞ்சு கூட்டு வெப்பாங்க அது வந்து என்ன சொல்றது வயிறு நெறைய சாப்பிடலா ஆனா அசைவ வந்து அப்டி சா அபட முடியாது ஆஹ் கொஞ்ச இதுக்கு மேல சாப்ப முடியாது அசைவ வந்து
ஆனா நா வந்துட்டு அப்ப ஹோட்டல்லயாவது போய் அந்த மாரி சாப்பிடனு நெனைப்பே ஆனா என்ன நா வெஜ் ஹோட்டல் போன என் கணவர்ரு நான்வெஜ் ஹோட்டல் போணு தா சொல்லுவார் அதனால நம்ம கடைசி நான்வெஜ்ஜுக்கே போயடுறது
இப்ப எல்லாருமே நான்வெஜ் தானே விரும்பி சாப்பிடுறாங்க சைவத்தோட ஆஹ என்ன இருந்தாலு கல்யாண வீட்டு வீட்டுல சாப்பற இது வந்து ஒரு வேற லெவல் நல்லா இருக்கு எல்லாரு ஆசைப்படுவோம்ல்ல கண்டிப்பா சின்ன பிள்ளைங்கள இருந்தாலு செரி பெரியவங்களா இருந்தாலும் செரி
அதுதா முன்னாடி எல்லா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெண்டிக்கா வண்டி வெப்பாங்க சுண்டல் போட்டு இல்லைன்னா அஹ் மொச்சப்பயிறு போட்டு வெப்பாங்க ஆஹ் அதுக்கு பேரு என்ன மு அவ்வளதா இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்ன வச்சுக்கோங்களே கல்யாணால வெரைட்டி வெரைட்டி முன்னெல்லா வந்து இட்லனா இ சாம்பார் அவ்வளவுதா ஒரு சிக்கன் கிரேவி வைக்கிறாங்களா அதுக்கு பொங்கல் ப்பாங்க பொங்கலுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி வெப்பாங்க அவ அவ்ளவு தா மா இப்ப பாத்தா பொங்களுக்கு ஒரு குருமா ஆ வடை வெக்கிறாங்க வடைக்கு ஒரு தேங்காய் சட்னி இடியாப இடியாப்பம் வெக்கிறாங்க கொஞ்சோண்டு புரோட்டா கொ வெக்கிறாங்க ஆஹ் அப்றோ அதென்ன உம் தோசை வெக்கிறாங்க ஆம்லேட் வெக்கிறாங்க
இது ஸ்வீட்லயே பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்கு
ஆமா குலாப் ஜாமுன் வைக்கிறாங்க கேசரி இருக்கு அஹ் அல்வா வைக்கிறாங்க கவுனி அரிசி வைப்பாங்க ஒவ்வொரு பக்கம் கவுனி அரிசி எல்லா பக்கோ வப்பாங்க
ஆஹ் ஆஹ் எல்லாமே கொஞ்சோ கொஞ்சோ வச்சடுறாங்க வெரைட்டிஸ் நறைய வந்துருச்சு எல்லாமே கொஞ்ச கொஞ்சோ வச்சு வெரைட் டிஸ் நறைய வந்து
முன்னாடி வந்துட்டு ஒரு சி ரொம்ப அதாவ்து முன்னடி வந்துட்டு ரொம்ப பெரிய வீட்டு கல்யாணம் அப்டி சொல்லுவாங்கள்ள ஊருக்குள்ளே ரொம்ப பெரிய வீட்டு கல்யாணம் அந்த மாரி சொல்லாங்கள அவ்ங்க வீடுகள்ள இந்த மாரி வெரைட் வைப்பாங்க இப்ப வந்துட்டு எல்லார் கல்யாணத்துலயும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க
ஆம்மா ஆம்மா எல்லார் வீட்லியுமே இப்போ நறையப் அதாவ்து ஒண்ணு வச்சா சாப்ட மாட்டிக்காங்க விரும்பி ஆம முந்தி உள்ள மாரி இட்லியோ பொங்கலோ வச்சா சாப்ட மாட்டே வைக்காங்க அவ்ங்களுக்கே ஒவ்வொரு எதுவு வெரைட்டியா வச்சாதா எல்லாரும் போய் சாப்டவும் செய்றாங்க
கண்டிப்பா
ஆஹ்
கண்டிப்பா
உம் அதுவும் நல்லாதா இருக்கு இப்ப அதே மாரி கடைகளும் வெளியில போடுறாங்க பாத்தீங்களா பாப்கானோ பஞ்சு மிட்டாயோ அதுவே தனியா போட ஆம்பமிச்
ஆமா ஆமா கல்யாணத்துல கூட இப்போ ஆஹ் அந்த மாரி வச்சறாங்க ஐஸ்கிரீம் கூட இருக் கட மாரி வச்சறாங்க முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்றவங்க டீ கே காஃபி மேக்சிமம் காஃபி வப் வப்பாங்க காபிக்குன்னு ஒரு ஆள் நின்றுருவாங்க எனக்கு அந்த காபி ரொம்ப புடிக்குமா நம்ம குடிக்கையில அந்த டேஸ்ட்டு வராது நம்மன அதுவு இந்த காலையில டிஃபன் சாப்ட்டு முடிச்சிட்டு வெளியில வந்து அந்த காஃபி வாங்கி குடிச்சோம்னா இபடித்தா இருக்கும் அதுதா இப்ப ஸ்கூ சொல்லயிலியே எனக் எச்
அது நல்லா இருக்குமே ஆனா என்ன சிஸ்டர் கூட்டுபோ மாட் க்காங்க நம்ம சின்ன புள்ள
சின்ன பிள்ளையா இருக்கைல்ல கூட்டிட் இல்ல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கேல்ல கூட்டிட்டு போனாங்க இப்ப நம்மதான் கொஞ்சோ பெரிய புள்ளையாயிட்டோம்ல கூட்டுட்டு போம் இப்ப நாலாம் போலாம் எனக்கெல்லா கல்யாணம் ஆயிடுச்சு கொழந்தைங்க இருக்காங்க போலா ஆனா நா எ கொழந்தைங்கலா இழுத்துட்டு போயி சாப்பிடறக்கு நா சாப்பிடாமே இருந்திரலா
அது வந்து சின்ன பிள்ளைங்க இருக்க போது சாப்பிட முடியாது அவங்களு சாப்பிட முடியா ஆமா ஆமா ஆம்மா அது இப்ப கூட்டமு நெறைய நெறைய பேர் வந்துறாங்க எல்லாருமே ஃபேமிளியா போறாங்க ஆ
கூட்டோ அதிகமா இருக்கு நம்ம சாப் திருப்தியா சாப்பிட முடியல இப்பல்லா இப்பல்லா என்ன பண்ணிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கையிலே பின்னாடி வந்து நின் றுவாங்க அது நமக்கு திருப்தியா சாப்பிட முடியாது ஆ அடுத்து நின்னு ஆ அடுத்து உக்காந்து சாப்பிடணு அப்படின்றதுக்காக
ஆமா ஆமா வே எல்லாருமே கூட்டமு வந்துருது ஃபஸ்ட்டே சாப்ட சாப்பறாங்களா அதனால நம்மளால சாப்பிடவே பின்னாலேயே வந்து நின்னா எப்பிடி சாப்பிட முடியு ஒரு மாதிரி இருக்குல்ல
ஆமா அதுதா நமக்கு ஒரு ஒரு மாரி கூச்சமாயிரு சாப்பிடுறது நம்ம திருப்தி ரித்தியா சாப்பிடவே முடியாது எதையோ ஒன்னு சாபிட்டு எந்திரிச்சா
ஆ அவசர அவசரமா சாப்பிட்டு வரணு அவசர அவசரமா சாப்பிட்டு வரணு
ஆமா
ஆ இப்பல்லா ரிசப்ஷன் நெறைய வெக்குறாங்க காலையில இப்ப கல்யாணோ இருந்துச்சுன்னா சாந்திரமு ரிசப்ஷன் ரிஷப்சன் அதே வீட்லயவு ஒரே வி ஒரே நாளே ரெண்டு பங்க்ஷன் வச்சி
அப்பிடி பண்றாங்க இப்ப எங்க பக்கொல்லா வந்துட்டு எங் எங்க பக்கோ கிராமத்துல எங்க ஊர்ல கிராமோ எங்க பக் கொ தனியா கிராமோ அங்கல்லா எப்பிடின்னா மொதல் நாள் நைட்டு வந்துட்டு கோயில்ல சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க சாமி கும்பறதுனு இந்த முகூர்த்த அரிசி அள்ளி போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த பக்கோ இருக்கா ஒரு கொடத்துல வந்துட்டு அரிசி ச்சு அள்ளி போடுவாங்க எல்லாரும்
அப்படிப்பா அப்படியா அப்படில்லா இல்ல சிஸ் ஆனா இந்த சைடு ப்ச் ரொம்ப சடங்குகள் இந்த மால்லா
செய்ய மாட்டறாங்க எங்க பக்கம் வந்து இப்ப நாங்க இருக்க பக்கம் செய்யத மாட் நாங்க எங்க சொந்த ஊர்ல சொல்ற மூர்த்தரிசி அள்ளிப்போடறதுன்னு சொல்லி மாப் ம் வீடும் பொண்ணு வீடும் ரெண்டு பேருமே பண்ணுவாங்க எப்படின்னா அவுங்க வீட்டுக்கு சாயந்திரம் அந்த பக்கத்துல உள்ளவங்க எல்லா கூப்பிடுவாங்க போகணு போய் அள்ளி போட்டுட்டு சாமி கும்பிட்டு வரணு அந்த மூர்த்த சளிபோடற சாப்பாடு அந்த அரிசியதா ஒரு ஒரு குடனெறயா வெச்சுருப்பாங்கன்னு வேச்சுக்கவே அதைதா சுத்தி சுத்தி இப்படி போட்டு கும்பிடுவாங்க எல்லாரு அந்த அரிசியை கொண்டுட்டு போய்தா வந் ட்டு சமைப்பாங்க அன்னைக்கு நைட்டு எல்லாருக்கு சாப்பாடு அங்கதா அப்படி அன்னைக்கு நைட்டே விருந்தா அந்த விருந்தா அடுத்த தனா காலையில கல்யாண விருந்து பொண்ணு வீடா இருந்தா கால சாப்பாடு மாப்பிள்ள வீடா இருந்தா மதிய சாப்பாடு நான்வெஜ் இப்படி எங்க பக்கம்மெல்லா இந்த மாதிரி ஆமா
உம் சேரி சேரி ஆனா இந்த பக்கோ அப்படி கிட யாது இந்த பக்கோ அப்டி கிடையாது சும்மா சிம்பிளாதா வெப்பாங்க ப்ச் ஆஹ் நீங்க சொல்லி இப்பதா புதுசா கேள்விப்படுற
உம்
ஆஹ் இந்த சைடு அவ்வளோவா அந்த மாரி இல்ல சும்மா சிம்பிளா நார்மலா பங்க்ஷன் மாரி வெச் சு இது பண்ணுவாங்க தனியா ப்ச் கண்டு பண்ணுவாங்களா என்ன தெர்ல ஆனா இங்க அப்படி இல்ல
ஒவ்வொரு பக்கம் வந்து அப்படி யே கண்டினியூசா பண்ணுவாங்கல்ல இந்த சாஸ்திரங்கள் படிதா இன்னும் பாக் பாக்குறவங்களும் இருக்கிறாங்கல்ல அவுங்க அதெல்லா கடைப்பிடிச்சு இரு பண்ணுவாங்க இப்ப வந்துட்டு சில பேர் வந் ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாரி மாறி போயிட்டே இருக்காங்க ப்ச் டிஃப்ரெண்டா பண்ணலா அப்படின்னு சொல்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணுவோம்ட்டு இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிசப்ஷன் வெக்
ஆமா ஆமா ஆமா உம் ப்ச் ப்ச் வெளி வெளியூர்லயும் போய் வெக்காங்க நிறயா பேரு இ எந்து வெளியிலயும் போய் வைக்காங்க பேமிலியா போய் வை இருக்காங்க ஆ‌ நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய பாக்கோமே இங்க இருந்து இங்க சும்மா ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுட்டு அங்க வெளியூர்ல போய் அ நல்லா வச் வச்சுட்டு இங் இங்கே சும்மா சிம்பிளாக வைக்கா அப்படியேக்குது நிறையா
உம் அதுவு அதுவு இல்லாம இப்ப வந்து ட்டு முன்னாடியிலாம் வந்துட்டு இந்த சமைக்கிறவங்க வந்து பரிமாறுறாங்கன்றதே இருக்காது பரிமாறுறதுக்கு சொந்தக்காரங்க வீட்டுல ஆளுங்கதா பரிமாறுவாங்க வரவங்களுக்கு பரிமாறுவாங்க வரவேற்பாங்க இப்ப எல்லாத்துக்கும் ஆள் வைக் கேரம் மே மேக்சிமம் இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்கதா வந்து போறாங்க கேட்டரிங்க்கே அந்த மாரி வெல்கம் பண்றதுக்கு ஆஹ் வெல்கம் பண்றதுக்கு கேட்டரிங் இந்தந்த மாதிரி வந்துட்டு ஆடு ஒரு மாரி கூப்பிட்டு அந்த பசங்களை தா கூட்டிட்டு போறாங்க போய் ஆக அவங்க எல்லாருக்கும் ஒரு பணியன் குடுத்துடுறாங்க
ஆமாம் இப்ப நிறைய இடத்துலயு கேட்ரிங் தா எல்லாமே கேட்ரிங் தா இப்பபல்லா ஆர்டர் பண்ணா அவங்களே எல்லாமே பண்ணி குடுத்துறாங்க ப்ஸ்ட்ல இருந்து கடைசி வர
இன்னே வந்துட்டு சொந்தக்காரங்களாந்தா நாங் போன முதல்ல சாப்பிட மாட்டோம் போயிட்டு நாங்க பரிமாறி கடைசியா சாப்பிடுவோ நாங்கதா இன்னும் பரிமாறுவோ அந்த மாதிரி எங்க பக்கம்ல்லா உம்
ருக்குது ஆனால் பெரும்பாலும் கேட்டரிங்தா உ கேட்டரிங்னா அவங்களே பண்ணி
அதாவது கொஞ்சம் பெருசா கல்யாணம் பண்றவங்க கேட்டரிங் சொல்லறாங்க எங்க பக்கல்லா ஓரளவு சொல்லி செய்வாங்கல்ல அவங்கள நாங்களே இப்படி பரிமாறிக்கிறது அந்த மாரி நாங்களே சமைச்சுக்கிறது சொல்லப்போனா எங்க வீட்டுல எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன பங்க்ஷன் வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு தாலிபெருக்கி போடுறோம் ஒரு போய்க்கிறோம் ஒரு தண்ணி ஊத்து இந்த மாரி பங்க்ஷன்னா நாங்களே சமச்சுபோம்
ஆம் ஆஹ் அது வந்து வீட்டுல மட்டும் தானே அஹ் ஆஹ் அது வீட்டுல மட்டும்னால நம்மளே செஞ்சட்
ஆமா இப்ப அது கூட இல்லி இப்ப எல்லாத்துக் ஆர்டர் கொடுத்துறாங்க இத்தன சாப்பாட்டுக் இத்தன இதுன்னு ஆர்டரு குடுத்து வாங்கி ஆஹ் வாங்கி வச்சு சாப்பாட குடுத்து அனுப்ட்றாங்க
ஆமா அப்டிதா நெறைய பேர் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி செஞ்ச சில வீட் ல தா செஞ்சு குடுக்காங்க சில வீடுலாம் ஓட்டல்ல ஆர்டர் குடுத்துடுறாங்க அ வரவொ அப்டியே சாப்பாடு
ஆமா கண்டிப்பா ஓகேம்மா செரி பாருங்க கொஞ்ச வேலருக்கு அப்றம் பேசுவோ ஆ ஓகேம்மா பாய் ஆ பாய்ம்மா உம்